ஹலோ வணக்கம்
அஹ் ஆஹ் வணக்கமுங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா
பாக்ராங்களா வெளிய போய்ட்டு வறன்னிங்க போயிட்டு வண்ட்டிங்களா முடு
ஆமா போயிட்டு வந்துட்டே ஒரு சின்ன வேலையா போவேண்டியது ஆமா சின்ன வேல போவேண்டியதா இருந்துச்சு போயிட்டு வந்துட்டே
ஓகேங்க நீங்க நல்லபடியா இன்னைக்கு இன்னைக்கு
நாள் ஆஹ் நல்லபடியா போச்சு நீங்க எங்கன போச்சு உங்களுக்கு நாள் இன்னக்கு
பரவாலங்க ஆஹ் அவ்ளோதா இன்னிக்கு அவன் ரெண்டு பேரு ஒரே மாரிதா
நா சாப்
சாம்பார் ரைஸூ மதியம்
ஆஹ் சரி சரி சரி சரி சரி வேல நல்லபடியா போச்சா இன்னக்கி
இதெல்லாமே
ஆஹ் ஆஹ்
சரிங்க நீங்க இங்க கேக்கு காபியெல்லா முடுஞ்சுதுங்களா
இன்னு இல்லங்க. இப்பதா செய்ய போடுறாங்க வீட்ல.
அப்டிங்களா அப்போ நைட்டுக்கு ஆ சரி பண்ணி பாத்டிங்களா சாப்பாடுக்கெலா
நைட் சாப்பாட் இட்லிங்க. இட்லி இட்லி செய்லா சாம்பார் இருக்கு இட்லி இல்ல தோச ஏதாது ஊ திக்கலானு சொல்லிட்டு இருக்காங்க
சரி சரிங்க ஓ நீங்க இருக்க சைடு இருக்கு அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டா செய்றாங்க
இன்னக்கு இப்ப ஊர் திருவிழா நடந்துட்டு இருக்குது. பதினெட்டு நாள் ப பாரத கூத்தெல்லா நடக்கு த்ரௌத்தப்பன் த்ரௌபதம்மன் கூத்து நடக்குது இன்னும் அயப்போ அ அடுத்த வாரத்துல திருவிழா முடிய போவுது இப்போ ஸ்டார்ட் ஆயி ஆயிப்போச்சு பத்து நாள் கிட்ட ஆவுது அடுத்த வாரம் நாம் பெரிய திருவிழாங்க நல்லா இருக்கு ஆனா
அர்த்த அர்த்தர
புல்லா புனந்து
இப்போ இது வந்து இப்போ சம்மர் சீசனா ப்பாங்க இல்லைங்களா இதுல
இல்ல இது இப்பதா இங்க வெக்கிறாங்க இப்பதா போ போன மாசத்துல மாரியம்மன் திருவிழா முடிஞ்சிச்சு இப்ப வந்து இது திரௌபத் தமிழ் திருவிழா வெக்கிறாங்க
ஆஹ் இது வந்து இத வெயில் காலத்துல இத
ஆமா ஆமா ஆமா வெயில் காலத் மாரி மாரியாத்தாகோயில் திருவிழா வந்து எப்பவுமே வந்து வெயில் காலத் சில்ர வெப்பாங்க ஆமா இது இந்த திருவிழா வந்து ஒரு மூணு வருஷ் சாய்ந்து தா நடந்து இந்த வருஷதா வச்சிருக்காங்க போல
சேர் செரி
நா இருக்குங்க திருவிழா நிஜமா சொல்லப்ப வாங்க திருவிழா பாத்துட்டு
ஆஹ் ஏன்னா இப்போலா எங்கயோ வர முடியாது வர்றனா கண்டிப்பா வர்றனா பப்ப அதே மத்த மொத்த பிஷ்ல்லா எப்பயிருக்கு அங்க தீபாவளி பொங்கல்
ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு எப்பவுமே அ திருவிழா அப் பண்டிக் வேண்டறது ரொம்ப நல்லா இருக்கு நோம்பு திருவிழான்
அது அ அதல்லா நம்ம சிட்டி சைடு பாக்க முடியுது அதெல்லா பாத்தீங்கன்னா சிட்டி சைடு பாத்தீங்கன்னா ரொம்போ எல்லாமே லீவுக்கு ஊருக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு செலிபரேட் பன்றதில்ல இந்த மாரி வ வெளிய அவுட்டர்ல பாத்தீங்கன்னா சூப்பரா செய்றாங்க வில்லேஜ் சர்க்கிள்ல அந்த பக்கல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ நல்லா செய்யறாங்க அந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்றது தீபாளி செலிப்ரேஷன் பண்றதெல்லா பாத்தீங்கன்னா சூப்பரா செய்யறாங்க ஆஹ் பொங்கல்கெலா ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அந்த ஊரே களை கட்டுதுங்க அந்த மாரிலா நல்லா போதுங்களா பாத்தீங்கன்னா இதுல பொங்கல் மாட்டு பொங்கலு இ அ நார்மல் பொங்கலெல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ மாடெல்லா குளிப்பாட்டி ரெடி பண்ணி ஆஹ் இது அந்த மந்த அ மாடு மந்தையில வுடற மாரி வுடுவாங்க நல்லா ஃபுல்லா சூப் சூப்பரா இருக்கு அதல்லா அந்த மாரி எல்லா அங்க பாத்துருக்கீங்கள அந்த மாரி எல்லா நல்லா போவுங்கள உங்க ஊரு சைட்ல ஆம் ஹலோ கேக்குதுங்களா நா பேசற கேக்குதுங்களா ஹலோ இல்ல உங்க வாய்ஸ் எதுவுமே கேக்கல ஹலோ